அலோ
ம் சொல்லுங்க
ஆஆ கண்டின்யூ பண்லாவா
அ ஆ
ம் அந்த க்ராமத்துக்கு போன்னா அந்த ரோட தாண்டிதா நம்ம போய் ஆகணுமே
ஓகே
அதுல பாத்தீங்கினா அவங்க வந்து இந்த வீட்டுக்கு தேவையான செலவுலா வாங்கிட்டுபோவாங்கல அந்த காய்கறி தி அவ்ங்க டே டு லைஃப்ல இருக்குலா அந்த சலவுலா வாங்கி போற் து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு பெரிய மூட்டையா இருக்கு வயசானவங்களா இப்பாங்க அதத் தூக்கிட் நந்து போவே என்னால நானு எ அண்ணணு நந்து போறோ நந்து போறோம் நடக்கே முடியல
அஹா
க்ச்சொலி எதுமே இல்லாம அப்டியே எதுமே இல்ல என்கிட்ட எதுமே ஹெல்மெட்லா எல்லாவே பைக்ல லாக் பண்ட்டு அந்தொர் ரூம்லே வச்சுட் தா நடந்து போறோ அதிக்கே நடக்க முட்ல அவுங்க அவ்ளோ வெய்ட்ட தூக்கிட்டு நந்து போங்க அப் ப்புறோ அப்பதாங்க எங்க போறீ இங்கிட்டு இ போலே எங்க வீடு அங்கதா இருக்கு அவ்ளோ தூரோ போனு அப்டினாங்க
ம்
அப்ற நாங்க என்ன பனோ நானு அண்ணணு அந்த அத்த போவோ எக்ஸ்ப்ளேர் பண்ணுவோ அப்படின்ட்டு பஸ்ட் டைம் அதா ஆனா நாங்க போறப்போ வந்து இந்த இன்ஸ்டாலா இருக்கு ஷோஷியல் மீடியாலா அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆல அதிகமா அப்ப வந்து டிக்டாக் இந்து இல்ல அது ன்தா இந்து இப்பதா வந்திம் இன்ஷலா அதிகமா வந்துச்ச நா போற டைம்ல வந்து இந்த ரீல்ஸல்லா அதிகமா ஆர் போட மாட்டாங்க இந்த நெறையா எடத்துக்கு வொய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போறாங்கல்ல
ஆமா
அது மாரிலா யாருமே போடே மாட்டாங்க நா அப்போ போற சீசன்ல அப்போ வந்து இப்பனா அந்த எடோ வந்து நெறையா பேரு நெறையா இன்ஃபுளுயன்ஸ் எல்லா போய்ட்டு அந்த எடத்த வந்து ட்ரெண்ட் ஆகிட்டாங்க நெறய ஹெல்ப்லா பண்றாங்க என்ன பரவால அதெல்லா பாக்கும்போது எனகே சந்தோஷமாருக்கும் நம்ம போவும் போது எதுவுமே யாருக்குமே தெரியாது இந்த எடம் இப்ப பாத்தனா எல்லாருக்குமே தெரிது அப்டின்று போலருக்கு அப்போ நாங்க என்ன பண்ணோ ஒரு பாட்டி காந்த துணிப்பையில நெறய செலல்லா வாங்கி எடுத்துட்டு போனாங்க நானு அந்த ஆளுக்கொரு பைய வாங்கிட்டு அவன் கூடயே நடந்து போனோ பேசிட்டே
ம் ம்
அவுங்க ஸ்லாங்கே சூப்பரா இருந்துச்சு ஒரு மாரி இந்த சேலம் மதுர இரு க்குல்ல அது போல அந்த ஸ்லாங் லைட்டா கொஞ்சோ மிக்ஸ் பண்ணி இப்ப நல்லாருந்துச்சு அவுங்க ஸ்லாங் அவங் கி செரியா அப்டியே போயிட்டோம் அங்க போய் பாத் தா ஒரு முப்பது நாப்பது வீடுருக்கும்
ஓக்கியா
ஃபுல்லாவே அந்த கூர வீடுருக்கு ல்லையா
ம் ம்
அது ஏதோ சொல்லுவாங்களே ஒரு மாரி நீட்டாருக்கும் குச்சி மாரியே ருக்கும் அது சம்பு வீடுன்னு வாங்கல்ல
ஓகே
ஆ அந்த வீடுதா ஃபுல்லாவே அந்த வீடுதா ஜாலியா அங்க போயிட்டு அவங்க கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு
ம்
ஆங்க போயிட்டு அவுங்க சாப்பாடுல்லா செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு பரவால்ல எங்களுக்கு உதவி செஞ்சிங்க அப்படிட்டு அதெல்லா சாப்ட்டு அப்டியே வந்தோ ஃபஸ் டைம் அதுக்கப்றம் இப்ப பாக்குறேன் கொஞ்சோ டெவலப் ஆயிருக்கு எப்டின்னா ஏரியாவுல அந்த கரண்ட் மரோ வக்கிறது லைட்டு அதுபோல வச்சு நெறய டெவலப் கொஞ்ச பண் ஆனா கொஞ்சதா பண்ணிருக்காங்க ஆனா ஒரு
ம்
அண்ட்ரட் பஸ்ன்டேஜ்ல ஒரு டென் பஸ்ன்டேஜ் அப்டி பண்ணிருக்காங்கஉன்னும் நைன்டி பஸ்ன்டேஜ் அப் பேருக்கு அவ கஷ்டப்பட்டு தா ருக்காங்க அவந்தா காலேஜ் படிக்கும்போது கூட இங்க தேடியர் அப்போ நாங்க டாக்குமெண்ட்ரி ஒண்ணு பண்ணோ
ம் ம்
அப்ப பாத்தீங்கன்னா நாந்தா கூட்டு போனும் வாங்க இப்டி இங்க ஒரு மக்கள் இருக்கங்க தை பில் ம இருக்காங்க அங்க போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோ அத எடுத்து போடு வாங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு அடையாள அட்டலா இருக்குல்ல
ஆமா
அதெல்லா எடுத்து தரணு அப்டின்னுட்டு நாங்க போய் டாக்குமெண்ட்ரி எடுக்கலான்ட்டு அங்க போயிட்டு நாங்க ஷூட் பண்ணோ
ஓகே
ஒரு டென் மினிட்ஸ் டாக்குமண்டரி அது அது பண்ணிர்லா அது போலல்லா த்து கொண்ணு அதுக்கப்றோ நெறயா பெரு ரீச்சாச்சு நெறையா சொன்னாங்க யூடியூப்ல அதுமே பண்லா சொல்லுங்க அது எங்க இருக்கு நாங்க ஹெல்ப் பண்றோ அப்டிலா எதோ சொல்லியிருந்தாங்க அது அதோட அந்த ச்சனலையே உட்டோ அதலயிருந்து மொத்தமாவே வெளிய வந்ட்டோ காலேஜ் படிக்குமோல்லா அது ல்ல நடுல கொஞ்சோ பெரிய இஷ்யூ ஆயிச்சு ஆனால அப்டியே ட்ராப் பண்ணிட்டோ எப்டின்னா ஃப்ரெண்டு் ஃப்ரெண்ட்ஸ் குள்ளயே இஷுவாகிட்டா பண்ணே மத்த வெளியந்தல எதுவு இஷு வரல
ஓகே ஓக்
எங்களுக்குள்ளயே சண்ட வந்து அத அப்டியே ட்ராப் பண்ட்டோ பொறாம இருக்கு இல்லையா இப்ப ஒருத்த வளந்தா இப்ப உங்க கூட யாராச்சு திடீர்னு இப்ப நீங்க சொல்றீங்கள்ல ஒரு நல்ல வேலக்கி பொயிட்டாங்க ஒரு ஹை சேலரி வாங்குறாங்க
ம் ம்
அப்டின்னு இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு மனசு இதுவா இருக்கு என்ன நம்ம கூடதா இருந்தாங்க எப்புடி இவுங்க டக்குன் என்ன இவ்ளோ சேல்ரி வாங்குறாங்க எப்டின்ட்டு ஹலோவ் போனாங்க அப்டின்ட்டு ஏனா எனக்குமே இது
நெனக்கிறவங்க இருக்காங்க நெனக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க
ஆமா ஏனா இல்ல உண்மையாவே எனக்குமே அப்டில்லா இருந்துச்சு அப்போ நா கொஞ்ச டெவலப் ஆகும் போது ஏ ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்டி இருந்துச்சு அதுல் தா நெறையா க்ளாஸ் ஆகி இருந்துச் இப்ப தனியா வந்ததே பேட்ருன்னு யோசிக்கலா அவுங்கள்ட்டு இப்போ இன்னு அவுங்கள விட டெவலப்பானது இன்னு எனக்கு இதுவா இருந்துச்சு
ஓகே ஓகே ஓகே ம்
அப்டில்லா போயி தா டிராவல் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி என்ன இருக்க வச்சுது இப்போ நா வந்து டூ மன்த் த்ரீ மன்த்துக்கு ஒன்ஸ் வந்து எங்கேயாச்சு போய்டுவே கேர்ளா போய்டுவே அப்டி இல்லன்னா கொடைக்கானல் போய்டுவே அது இப்போ இப்ப நா பங்க்ஷன் அததா வீடியோ க்ராபர் இல்லையா இப்போ எதாச்சி போன்னுன்னா இப்போ அட்வெடையிஸ்மெண்ட்டு ஏன்னா சோசியல் மீடியாவுக்கு தா நா வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கே போயிட்டு இப்போ இந்த ஃப்ராண்டிங் பண்ணிட்டு வருவோ அந்த காச வச்சி வீட்ல இப்போ எதாச்சு செலவு வந்தா வீட்டுல கொஞ்ச குடுத்துட்டு நா எடுத்துட்டு நா மாட்டுக்கு கெளம்பி போய்டுவே
ஓகே இப்ப எப்டி சொல்றது இப்ப உங்க உங்க ஒர்க்க நீங்க என்ன சொல்லுவீங்க
புரியல என்ன சொன்னீங்னா
லைக் நா எப்டி கேக்குறன்னா இப்ப ஒ ஒரு சில ஒர்க் வந்து நம்ம இப்ப அக்கௌண்டன்ட் அந்த மார்லா நம்ம சொல்லுவோம்ல இப்ப நீங்க ஃபுல்லா வீடியோகிராபர் பண்றீங்களா இல்ல எப்புடின் கேக்குறே
ஆ ஃபுல்லாவே அதா ஃபுல் டைம் ஏ ஒர்க்கே பாத்தீங்கன்னா வீடியோகிராஃபி தா சினிமோட்டோ கிராபின்றாங்கல்ல இது எக்ஸாம்புல் எப்புடின்னா இப் இப்போ நீங்க இன்ஸ்டாவுல இப்ப ரீல்ஸ் எல்லா பாக்குறீங்ல
ஆமா
அதுல நெறையா வரு அட்வர்டைஸ்மெண்ட் வருல்ல உங்களுக்கு இந்தப் ப்ராஜக்ட் ஆ ப்ராஜக்டுக்கு அது போல எதாச்சு வருல்ல இப்ப டென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச் இருக்காங்க டாக்டருக்கெல்லா வந்து இதெல்லா பண்ணனுன்னு ஆசையா இருக்கு கோ ரீல்ஸ் எல்லா பண்ணனு ஐ மீன் இப்ப ரீல்ஸ்னா அவுங்க யூஸ் பண்றத வச்சு இப்போ டென்டல் இருக்காங்கன்னா இப்ப இந்த டீ தைமே நாந்தா ன்னா இது இப்டி பண்ணணு அப்டி ப அவுங்களுக்கு வீடிஸ்ல்லா எடுக்க தெரியாது நாங்க அத வீடியோஸ் எடுத்து குடுத்து அதுக்கு தனியா சார்ஜ் பண்ணி எடிட்டும் பண்ணி குடுத்து அது போல பண்ணிட்டு இருக்கு வெட்டிங்கும் பொயிட்ருக்கே வெட்டிங் அண்டு ஆடு மாடலிங்ல்லா பண்றாங்க இல்லையா மாடல்ஸ்லா அவுங்கல்லா ஷூட் பண்றது அப்டி
அப்போ உங்களுக்கு நெறையவே ட்ராவல்ருக்கு உங்க லைப்ல எல்ல
ஆமா ஆ ஆமா கண்டிப்பா அதுனாலதா நா இப்போ எப்டின்னா எனக்கு அதா ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த ட்ராவல் மேல ஆச வந்துச்சா ஒன்னு போனா அது ரிலேட்டடா அதுலயு நம்ம ஜர்னி பண்ற போல இருக்குன்னா நம்ம ஒர்க் இல்ல இதுக்குலா ஸ்டடிஸ்லயு இருக்கணும் அப்டின் எதாச்சு அப்புனா நெறைய தெர்ல எனக்கு வந்து மேக்ஸ்லாம் வரவே வராது என்ன வந்து லா படிக்க சொன்னாங்க எங்க வீட்டல வந்து லா படி அப்டின்னாங்க
ம் ம்
பெருசா இந்த இதுல்லா ஆச இல்லயா லால்லாம் எதுக்கு ஆனா அப்டின்ட்டுட்டு எனக்கு புடிச்சதா படிப்பேன்ட்டு நா போயிட்டு அப்பறம் விஷுவல் கம்யூனேஷன் எடுத்து அது படிச்ச அது படிக்கும் போதே வந்து நறைய டிரராவல் பண்ண ஆரம்பச் காலேஜ்லிந்தே வந்து கூப்ட்டு போவாங்க நறைய எடத்துக்கு ஏன்னா ஃபோட்டோ அ இப்போ நம்ம வைல்ட் லைஃப்லாம் போட்டோகிராபி இருக்கு இல்ல நம்மளுக்கு எனக்கு வந்து எப்டின்னா இது செமஸ்டர் செமஸ்டர்க்கு உங்களுக்கு எக்ஸாம் வருதுல்லையா
ஆமா
பிராக்டிகல் வந்தா நீங்க என்ன பண்வீங்க நீங்க என்ன பண்வீங்க பிராக்டிகல் வந்தா
நா எனக்கு பிராக்டிகல்லாம் இல்ல நா வந்து அக்கௌன்ட்ஸ் குரூப்
ஓ பிரா்க்டிகல் இல்யா ஓகே ஓகே எனக்கு ப்ராக்டி ஓ பிகாம் எனக்கு ப்ராக் லாம் வந்தா போயிட்டு அந்த வீடியோஸ் எடுத்துட்டு வரணும் போட்டோஸ் எத் துட்டு வரணும் ஒரு டாபிக் குடுத்துதுருவோ அதுக்கு ரிலேட்டடா போயிட்டு நம்ம விடியோஸ் போட்டோஸ் அப்பலல்லா எத்துட்டு வரணும் சோ அதனால நாங்க வந்து நறைய டிராவல் பண்ணிப்போ அதா அந்த கரட்டான லொகேஷன் வேணும் அந்த எமோஷ் நல்லா இருக்கணு இல்யா அதனால நாங்க தேடி கண்டுபுடி ச்சி போயிட்டு எத்துட்டு வருவோ அது போலதா ஒரு டைம் அந்த நா இட்டு போன அவங்கள கொடைக்கானல்க்கு இட்டு போன இது போல நல்லா இருக்கு வாங்க அப்டின்ட்டு
அப்ப லெவன்து டுவல்துல என்ன படிச்சீங்க
ஆ் பயோகெமிஸ்ட்ரி
ஓகே ஓகே ஓகே ஓகே
அதல்லா அப்பல்லா ஆர்வத்துல எடுக்கறதுதா நா அப்பல்லாம் வந்து தேடுவேன் எது ஈஸியான சப்ஜெக்ட்டு இது எத்தா நம்மளுக்கு அந்த அளவுக்கு படிக்க வேல வேல இல்ல அப்பறம் போய் பாத்து தா தெரிது அதா
ஆமா பயோ கெமிஸ்ட்ரி போய் எடுத்து வச்சுருக் கீங்க
ரொம்ப கஷ்டப்பட்டன் ஆமா அப்பறம் பழகிச்சு போப்போ ஸ்டாடிங்லதா புதுசா இருந்துச்சு அப்டியே போகப்போக அது பழகிச்சு
ஆமா
ஆஹான் மேக்ஸ் இருக்காது அதுக்குப் பதிலு பயாலஜி இருக்கு இல்யா
ஆமா
பாட்னி ஸுவாலஜி அது வந்துரும் அது மேக்ஸு பதில அது அதா நா சொல்றேனே எனக்கு மேக்ஸே புடிக்காது ஆமா ஆமா
வேறயா இல்ல இதுவும் அதுவும் ஒண்ணுதானா
இல்ல இல்ல அது வேற இது வேற இதுல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆட் ஆவும் ஆமா ப்யூர் சயின் ஸ் வந்து கம்யூட்டர் சயின்ஸ் ஆட் ஆவுமா என்னனு தெர்ல எனக்கு வந்து கம்யூட்டர் சயின்ஸ் ஆட் ஆயிருக்கு மேக்ஸு பதில அது தா எனக்கு மேக்ஸுக்கு எங்கயோ இருக்கு அது இல்லாத சப்ஜெட்டா தேடுவ நா காலேஜ் படிக்கறப்பயும் அதா ஓ மேக்ஸே இருக்கூடாது எனக்கு அது போல எக்ஸா மும் அதிகமா இருக்கூடாது படிக்கறதே இருக்கூடாது அப்டிதா நா தேட்னேன் அப்பறம் கட சில பாத்தா இங்க வந்து பாத்தா இதுலயு படிக்கணும் செம்முக்கு ரெண்டு லாங்குவவேஜ் இங்கிலீஷ் தமிழ் வந்துரு மத்தபடி எல்லாமே ப்ராக்டிகலா மெயின் சப்ஜெக்ட் எல்லாமே பிராக்டிலா போய்டு அது கொஞ்ச நால எனக்கு பிராக்டிகலா பண்றது ஏன்னா கேமரா கொடுத்துருவாங்களா அது ஹேண்ட்லிங் பண்ணிட்டு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதுல நா போவோ அப்டியே இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு
ம்
அப்டியே வந்டே அப்டியே கொஞ்ச ட்ராப் பண்றதுனால இந்த குரூப் எடுத்து நல்லா போயிட்டே அப்டியே
இல்ல இது ஓகேதானே உங்களுக்குனு தனியா ஒரு இது இருக்குல்ல
ம்
கரக்ட் தா எங்களுக்குலா அப்பில்லா இல்ல எங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் போடணு பேலன்ஸ் ஷீட் டாலி பண்ணணு ஒர்க்ல இருந்தாலு அதே தொல்லதா காலேஜு ஸ்கூல்ல கூட அதே தொல்லதா ஸ்கூல்லயு பேலன்ஸ் ஷீட் டாலி பண்றதுக்கு தொல்ல காலேஜ்ல அதுக் கு மேல அந்த இன்கம் டாக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் வருமா அது வந்து அப்பா டி நா வந்து ஏ அப்டின் அந்த அளவுக்குலா டென்ஷன் ஆயிட்டே நானு எனக்கு காமஸ்ல்லா சுத்தமா புடிக்காது
ஆ எங்க அத்த பொண்ணு கூட அக்கௌண்ட்ஸ் தா படிச்சாங்க அப்போ ஆனா மார்க் அதிகமா எடுக்கலாமா அதுல
ஆ ஸ்கோர் பண்ணலா நல்லா
ஈஸி ஈஸி தானே அதுல பண்றது
ஆ இ ஆ இந்த மாரில்லா சொல்லக்கூடாது இந்த மா தா நெறைய பேர் சொல்லிட்டு திரியிறாங்க ஆக்சுவலி என்னன்னா நம்மளா ஸ்டெப் எடுத்து பண்ணா ஃபைன் ஓகேவா நம்மளா வந்துட்டு ஓகே ஃபைன் நம்ம பண்ணலா அப்டின்னு நெனைச்சோம்னா ஓகே அதுல என்னன்னா அக்கவுண்ட்ஸ்லா ஓகே ஃபைன் ஈசி தா ஓகேவா அதுவு வந்துட்டு ஒரு சில மெத் தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஓகே ஈஸி மனப்பாடம் பண்ணா நம்ம வேலைக்கு போய் ஒண்ணுமே பண்ண முடியாது அக்கௌண்டஸ்லா மனப்பாடமு பண்ண முடியாது மேக்ஸ்யாச்சு நம்ம இந்த அல்ஜிப்ரா இதுல்லா இது பண்ணி மனப்பாட பண்ணி க்லா ஓகேவா பட் அக்கௌண்ட்ஸ் அந்த மாரி பண்ண முடியாது காமர்ஸ் லா சரியான ட்ரையான சப்ஜெக்ட் நீங்க என்னதா படிச்சாலு உங்களுக்கு வெறுப்பு தா அடிக்கு அதெல்லா நா எடுத்துட்டு செய் அப்டின்ற அளவுக்கு ஆயிருச்சு எனக்கு அப்புறொ ஓகேதா அது எப்டி சொல்றது படிச்சுதா ஆகணு நல்லா படிக்கணு அப்டின் சொல்ட்டுதா டென்த்ல வந் லலா கொஞ்ச கேஷுவலா படிச்சுட்டே அப்றொ வந்துட்டு எங்க அ ப்பா கொஞ்ச எங்க அப்பா செல்லமா சோ அதனால அவரு வந்துட்டு மார் நல்லா எடுக்கணுண்டா அப்டின்டாரு அதனாலயே டுவெல்த்ல கொ ச மாஸா படிச்சு மார்க் எடுத்து நல்லபடியா கவர்மெண்ட் காலேஜ் ஏ பி காம் எடுத்து ஏ ஃப்ரண்ட்ஸ்லா ஒரு சிலவலுங்கலா ரெக்கமண்டேஷன்லலா போனாளுங்க அதுவு ப்ரைவேட் காலேஜ்லே போனாலுங்க
ஓ ப்ரைவேட் காலேஜ்ல எதுக்கு ரெக்கமண்டேஷன் அப்டியே போய் சேர்லாமே காச காமிச்சா சேத்துப்பாங்க
என்ன பண்றது அதுங்க வந்துட்டு எப்டி சொல்றது அது எதோ உண்மதா பட் அவளுங்க வந்துட்டு பி காம் தா வேணு மார்னிங் ஷிப்ட் தா வேணு அப்டின்றாளுங்கள இப்ப வந்துட்டு எப்டி சொல்றது இப்ப அந்த ஃபைவ் ஹண்ரட் மேல இருந்தா உங்களுக்கு சீட்டு கெடச்சிடு ஓகேவா சிக்ஸ்கு ஃபைவ்ஹண்ரட் நா நா வந்து ஃபைவ் தேட்டின் எடுத்தே அதுனாலயே எனக்கு வந்து கெடச்சிருச்சு ஆமா
சூப்பர் சூப்பர் நல்லா படிப்பீங்களா நீங்க அதா அக்கௌன்ஸ்லா எடுத்துருக்கீங்க
ஆமா ஆக்சுவலி அக்கௌண்ட்ஸ் எடுத்து கூட ஒரு ஐடியா வச்சிருந்தே ஓகே நம்ம வந் வந்து இந்த எம்பி எல்லாம் பண்றாங்கல்ல அந்த மார்ல்லாம் இல்லாம நம்ம அஹ எப்படி சொல்றது நா படிக்கும்போது வந்துட்டு இந்த சி எம் ஏ எல்லாம் கொஞ்சோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அது யாருக்கும் தெரியாமதான் இருந்துச்சு பட் அது வந்து டாப் மஸ்டா இருச்சு எம் பி ஏ மாரி சரி அத எடுக்கல தான் பாத்தே பட் அது செலவு ரொம்ப ஆகுமா அதனால செரி ஓகே ஃபைன் நம்ம கல்யணம் வரைக்கும் தான வேலைக்கு போறோம் நம்ம எதுக்கு தேவயில்லாம படிச்சுக்கிட்டுன் சொல் ட்டு விட்டுட்ட நானு ஆனா அந்த ஐடியா இருந்துச்சு படி க்கிற ஐடியா இருந்துச்சு அப்புறம் வேலைக்கு போன அப்புறமேட்ட நம்ம வேலைக்கு வேலைக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கள இப்ப உங்களோட வேலன்னா கொஞ்சம் எப்டி சொல்றது கஷ்டம் தான் நா இல்லன்னு சொல்ல ஆனா நீங்க புடிச் சு பண்ணுவீங்க இங்க வந்துட்டு அப்டி இருக்காது எ எவன் ஆச்சு வந்து எதையாச்சு சொல்லுவான் இது சப்மிட் பண்ணனு பா மீட்டிங்கன்னு வா ஆமா